வணக்கம் ப்ரோ
ஆ வணக்கம் ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ பேக்ரௌன்ட் சௌன் பாத்துக்கோங்க ப்ரோ
ஆ ஓகே ஓகே ப்ரோ
மொட்ட மாடில இருக்கீங்ளா நீங்க
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
ஓகே ப்ரோ கொஞ்சொ அத மட்டு கொஞ்சொ கட் ஆகுற மாரி பாத் துக்கோங்க மத்தப்படி நம்ம ஃப்ரீயா
ஆ ஓகே ஓகே ப்ரோ
என்னா ப்ரோ என்ன பண்றீங்க நீங்க
நானா ப்ரோ மொட்ட மாட்ல ஒக்காந்துனுக்குறம் ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஒர்க் பண்றீங்ளா நீங்க ஒர்க்கு எதாச்சு போறீங்ளா
ஆமா ப்ரோ இன்னிக்கு சண்டே லீவு
என்ன ப்ரோ பண்றீங்க
ம் சேஃப்டி ஷூ தெரியுமா உங்களுக்கு
ஆமா ப்ரோ ப்ளாக் கலர் ஷூ
ப்ளாக் கலர் ஷூ எல்லா ஷூவு ப்ளாக் கலர்தா ப்ரோ இருக்கு
ஓகே ப்ரோ அது தெரிது அது நா சும்மா உங்களுக்கு தா சொல்றே
ஆ ஆ ஆ
ஓகே ப்ரோ நல்லா பேசுனிங்க ப்ரோ ஓகே ப்ரோ ஃபிரீயா டைம்ல எப்டி ப்ரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க
ஒன் ஒரு டைம்ல போவோ பசங்க கூட சுத்துவே ஒரு டைம்ல வேலைக்கு போயி்டுவே வேற வேலைக்கி சண்டேல கூட வேலைக்கு போய்டுவே
ஓகே ஓகே ப்ரோ நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கொஞ்சோ எஃபெக் டிவா ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ரோ அ லைஃப்ல எது வந்து மேம்பட்ற மாரி ஒர்க் பண்ணுங்க ப்ரோ நீங்க எதுனா கத்துக்கற மாரி எத்னா பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஜாப் வந்து நல்லா ஏர்ன் பண்ற மாரி இருந்த ஜாப்லா பண்ணுங்க ப்ரோ
செரி ப்ரோ செரி ப்ரோ
ஓகே ப்ரோ ம் ஏதாச்சு
நீங்க என்னாதா நீங்க என்னா ஒர்க் பண்றீங்க ப்ரோ
நா வந்து பிசினஸ் பண்றே ப்ரோ நானு
ஓ பிஸ்னஸ் பண்றிங்ளா சொந்தமாவா
ஆ ஆமா ப்ரோ
என்ன பிசினஸ் ப்ரோ
அது எப்டி சொல்றது ஸ்டீல் பிசினஸ் பன்றே ப்ரோ நானு
ஸ்டீல் பிஸினஸா ஸ்டீல் பிஸினஸ்னா என்ன ஸ்டீல் ப்ரோ
அது ஸ்டீல் கேட்டு ஸ்டீல் கதவு அந்த மாரில்லா வருல்ல ப்ரோ
ஆமா ப்ரோ
ற அந்த மாரி அது வச்சிருக்க ப்ரோ ஒர்க் பண்ணிட்ருக்க ப்ரோ
ஒர்க் ஒர்க் பண்ணுறிங்ளா பிஸ்னஸ் பண்றிங்ளா
இல்ல ப்ரோ பிஸினஸு பண்றே ஒர்க்கு பண்றே நம்ம பிஸினஸ் வந்து ஓடிட்டுதா ப்ரோ இருக்கு பசங்க இருக்காங்க எல்லா ஒர்க் பண்றாங்க
ப்ரோ ப்ரோ ப்ரேக்ரௌண்டு பாருங்க ப்ரோ
அ என்னா ப்ரோ அதா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நீங்க
எந்த பின்னாடி எந்த எஃபர்ட்டு இருக்க கூடாது ப்ரோ சைலண்ட்டா இருக்ணு
ஓகேங்க ப்ரோ ம்
இந்த மாரி பணலா மு காசு வராது ப்ரோ காசு இந்த பஸ் ம்
இது பிஸினஸ் வந்து பசங்க பாத்துக்குறாங்க ப்ரோ இப்ப நா வந்து இது ம் சி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷினு அதெல்லா வந்து சர்வீஸ் பண்றது இப்போ சீசன் டைம்ல ப்ரோ சோ அந்த பிசினஸ்ல நா வந்து பண்ணிட்ருக்கே ப்ரோ
இப்போ உங்க கீழே எத்தன பேர் ப்ரோ வேல செய்றாங்கே
எனக் கீழ என்னா ப்ரோ ஒரு டொண்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட வேல செய்வா
ஆ ஹ
நா வேல குடுப்பே நானு வந்து பாத் ப நா வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து மெயினான கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள போய் நா விசிட் பண்ணி ஒர்க் பண்ணுவ மத்தபடி இருக்கிற நியூ கஸ்டமர்ஸ்ல்லா வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒர்க் பண்ற பசங்கள வச்சு நம்ம பண்ணிப்போம் ப்ரோ
ம்
ஏன்னா ஓல்டு கஸ்டமர் எல்லா வந்து நம்ம பண்ணாதா உங்களுக்கு திருப்தியா இருக்கு சோ அதனால வந்து நம்மளே போய் பண்ணி குடுத்ருவோ
ஆமா ரெகுலர் கஸ்டமர்னா உங்கள நம்பிதா எல்லா பண்ணுவாங்க நானு ஏசி மெக்கானிக் தா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அந்த மாரிந்தா
அப்புடியா சேரி ஓகே ஓகே ப்ரோ உங்க நம்பர் வந்து எனக்கு பர்சனலா சென்ட் பண்ணுங்க
ஆ ஓகே ப்ரோ
நா வந்து ஏதாச்சு ஒர்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றன்ங் ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஓகே ஓகே நீங்க வந்து சாப்ட்டீங்கா அப்றோ
ஆ சாப்ட்டம் ப்ரோ நானு
ஓகே ப்ரோ என்ன ப்ரோ என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க
பிரியாணி ப்ரோ
சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ
உம்
ஓகே சண்டே வெளிய எங்கயும் போலயா ப்ரோ வெளிய வந்து வண்டி ரிப்பேர் பண்ணங்க
ஓ போயிட்டு வந்ட்ட ப்ரோ நானு பசங்கிட்ட இருந்து தா வந்த நானு ஒரு அஞ்சு மணியா களம்பிது
ஓகே ஓகே பாருங்க ப்ரோ பசங்க கூட என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ நீங்க என்ன ப்ரோ என்ன பாத்துட்றீக்கீங்க
ஆ
நா வந்து ஃப்ரீ டைம்ல்லா கூட வந்து கவித எழுதுறது
ஓ கவித வேற எழுதுறீங்களா
ஆமாம் ப்ரோ ஸ்கூல் பசங்களுக்குல்லா வந்து ஸ்பீச் ரெடி பண்ணி குடுக்குறது
ஆ
சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லா நறைய பண்ணுவம் ப்ரோ
ஓ அப்டியா ப்ரோ ஒரு அஞ் ஒரு மூணு பேஜ் கவித சொல்லுங்க ப்ரோ
இல்ல ப்ரோ நா ஸ்கூல்ல எப்டி சொல்றது வந்து இந்த ஸ்கூல்ல பசங்கள்ல்லா இருப்பாங்கள ப்ரோ நம்ம நம்மள் தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் இருக்கு நேம் சொல்ல கூடாது அந்த ஸ்கூல்லெல்லா வந்து இந்த எதனா பங்க்ஷன் காம்படிஷன்னா எல்லாம் வந் து நம்ம கவித பேச்சு போட்டிக்கெல்லாம் நம்ம எழுதி குடுப்போம் ப்ரோ
ஒரு ரெண்டு கவித சொல்லுங்க நல்லாருந்தா
ப்போ நம்ம அதெல்லா சொல்ல முடியாதுல்ல அதனாலதா அது வந்து இப்படின்னா வந்து இண்டடிபெண்டன்ஸ் டே அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கெல்லாம் பண்ணுவாங்கள ப்ரோ
ஆமா ப்ரோ
அந்த மாரி டைம்ல வந்து நம்ம வந்து நம்ம இந்தியாவ பத்தி அந்த மாரி ஒரு கவித எழுதி குடுக்குறது பேச்சு போட்டி பண்டு அந்த மாரி பண்ணுவம் ப்ரோ
சூப்பர் ப்ரோ சூப்பரா ப்ரோ
வந்து அது நம்ம ஸ்டாக் வச்சிருப்போ நம்ம கிட்ட நம்ம ஃப்ரீயா அதெல்லா எழுதி வச்சிருப்போ சின்ன இதுப்பா சோசியல் சர்வீஸ் மாரி நம்ம கொடுப்போ அவங்க அச்சு இது பண்ணிப்பாங்க
ஓ சரி ப்ரோ சரி ப்ரோ இப்ப எங்கதா போவே
நா இங்கதா ப்ரோ ஒர்க் பண்றே ப்ரோ ஆபீஸ்ல இருக்கே ஆபீஸ் இருக்கு நம்மளுக்கு
ஆபிஸ்ல இந்த மைரி சோன்லா வரு
இல்ல நம்ம ஆஃபீஸ் வந்து மெயின் ரோட்ல இருக்கு ஸோ அதனால கொஞ்சோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு ப்ரோ சரி ஃப்ரீயா சொல்லிட்டு நம்ம மஜா பண்றோ ப்ரோ
ம்ம் ஒகே ப்ரோ ஒகே ப்ரோ ஏ சண்டையில கூடமா வேல செய்வீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான நீங்க
இல்ல இல்ல ப்ரோ நம்மளுக்கு ரெஸ்ட் எல்லா எதுக்கு ப்ரோ சும்மாதா இருக்க போறோ நம்ம ஒர்க்க வந்தா போவோ
ம்
நம்மளுக்கு வீட்டு்ல போனா போர் அடிக்கு ப்ரோ ச அதனால ஆபீஸ்லயே இருந்துட்டு அப்டி இங்க இருக்கிறவங்களோட நீங்கதா நாங்க என்ஜாய் பண்ணிருப்போ ப்ரோ
ஆமா ஒய்ப் அம்மா ஒய்ப் கூட போக போயிட்டு ஜாலியா இருக்கமா என்ன ப்ரோ நீங்க
அதெல்லா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே ப்ரோ
அது இன்னோரு லீவ் போட்டுப்பே
வீக்லி வீக்லி நம்ம போ முடியாதுல
ஆமாமாமா
சோ அதுனால போவோ மத்தபடி வீக்லி வீக்லி போக முடியாதுல்ல ஒரு சோ அதனால தா
சொல்லுங்க ப்ரோ வேற ப்ரோ
நீங்க இங்க ட்ராவல் பண்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ப்ரோ
தெரிது ப்ரோ இன்ட்ரெஸ்டு போன வாரதா ப்ரோ போய்ட்டு வந்த பாண்டிச்சேரிக்கு
அப்டியா ப்ரோ ஒகே ஒகே இந்த மாரி லாங் ட்ரிப் என்ன வேணா சொல்லுங்க
அ செரி ப்ரோ சொல்றே ப்ரோ
ட்ரா ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தா உங்களுக்கு எங்கே போணு போ இந்தியா குள்ளே
ஒ பரவால்ல ப்ரோ இவ்ளோ கம்மியா இருக்கு பட்ஜெட்டு பரவால்லயே சாப்பாடுல உண்டா அதுலயே அது தனியா
நீ எதுவுமே செலவு பண்ண வேணா ப்ரோ
அ
வந்து பஸ்ல ஏறுனா போது ப்ரோ அவங்க வு வுட்டு உங்களுக்கு டிராவல் இருந்து எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க வாங்க
எல்லாமே சுத்தி காமிப்பாய்ங்க
ஆமா எல்லாமே இருக்கு ப்ரோ
ம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
சும்மா ஃப்ரீயா இருக்கு போது டிராவல் பண்ணுங்க ப்ரோ ஜாலியா இருங்க
செரிப்பா செரிப்பா
ஓகே ப்ரோ வேறென்ன உங்ள பத்தி எதுனா சொல்லுங்க உங்க இன்ஸ்ப்ரேஷனு நீங்க டைம் எப்டி ஸ்பெண்ட் பண்றீங்க
மொக்கியா போதுப்பா டைம்ல்லா
ஸ்போட்ஸ்லல்லா இன்ட்ரஸ்ட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு
எதுக்கு ப்ரோ இன்ட்ரஸ்ட்டு ஏ அதோ அது கூடமா நீங்க இன்ட்ரஸ்ட்டா இது பண் இது பண்றீங்ளா
ஆமா ப்ரோ நா ஸ்போட் இன்ட்ரஸ்ட்டு கபடி விளாடுவ ஸ்கூல் டைம்ல வந்து கபடி விளாண்ருக்க கபடில வந்து டிஸ்ட்ரிக் சேம்ப்பியன் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ நா ஃபுட்பால் விளாடுவே ப்ரோ
ணுன் ஆச தா ப்ரோ சோ நம்மளுக்கு ஒர்க்கு
ம் ஃபுட்பால் கூட வெளைய வெளாடி பாருங் ப்ரோ சூப்பரா இருக்கு ஜாலியா வெளாட்லா
ஆ ஃபுட்பால்லா விளாடுவே ப்ரோ நானு
ம் மே கப்பெல்லா ஆச்சிருறீங்ளா
ஆ கப்பு எல்லாமே இது பண்ணிர்க்கே ஃபுட் பால் டுவே பட்டு வந்து கபடி
ம் ஒரு மேட்ச்சு கூட அச்சதில்லயா ப்ரோ கப்புலா
கபடில நம்ம ஸ்டேட் லெவல் போய்ருக்கோ
ஓ ஓ
ஆ
எத்தன கப் ப்ரோ அச்சீங்க கபடிலயாச்சு
கேப்டன் நா தா ப்ரோ டீம்ல
கேப்டன் நீங்க தா ப்ரோ
ஆ ஒரு ஃபோர் ஸ்டேட் லெவலு காம்படிஷன் போய்ர்க்க ப்ரோ
செ ரி தா ஓகே ஓகே ப்ரோ
ஆமா
மஜா ப்ரோ நீங்க சூப்பரா பண்ண எல்லாமே சூப்பரா ஓ இது பண்ணிங்கிறீங்க நீங்க
அப்டிலா இல்ல ப்ரோ
ம் சூப்பரா வேற பேச றீங்ளே நீங்க இதுலயே பீச்சாபு பீச்சு போலதா பேஸ்றீங்க லைட்டா நீங்க
அப்டில்ல ப்ரோ நம்ம என்ன இருக்கோ அததா சொல்றோ
ம்
வேற நம்ம தப்பால்லா எதுவு சொல்ல நம்ம என்ன பண்றமோ அததா ப்ரோ சொல்றோ ஆ இருக்காங்க ப்ரோ இன்னா பண் அவங் வந்து சலூன் வெச்சிக்றாங்க ப்ரோ
ஓ அப்டியா ப்ரோ
ஃபுல்லா அந்த ட்ரோனி கேம் பைக் மாரி பெரிய சோரூம் வெச்சிக்னு அது
ஃபுல்லா பிஸ்னஸ்லே எறங்கிட்டீங்க போல நீங்ளு உங்க தம்பியு டாடி இன்னா ப்ரோ பண்றாரு டாடியு பிஸ்னஸ் தானா
ஆ இது பண்றாரு ஷார்ட் மார்கெட்
ஓ ஷார்ட் மார்க்கெட் பண்றாரா
ஆமா ஆமா ஆமா ப்ரோ அவரு மேனேஜரா இருக்காரு
ஆ நீங்க அப்பா கூட அப்டியே அப்பாவ நீங்க போட்டுன்னு இது இதுல ஒக்கார வக்க வேண்டி தான
இல்ல ப்ரோ நமக்கு புடிச்சதே நம்ம பண்றோ அவுங்களுக்கு பிடிச்சத அவுங்க பண்றாங்க ப்ரோ அவ்ளதா
அப்பாவ கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்க வுடலால்ல ரெண்டு பேரு சம்பாரிக்கீங்க
இல்ல ப்ரோ ஃபோனு டைம் பாஸ் கவல இல்ல சோ அதனால அவுங்க பண்றாங்க முடிஞ்ச வரைக்கு அவுங்க பண்ணுவாங்க
ம்
இப்போதைக்கு நம்ம லைஃப் பாத்துட்டு போறதுதா ப்ரோ சரி ஓகே ப்ரோ டைம் ஆகிருச்சா பாக்குறே
காலம் அதிகமாகி விட்டது மீண்டும் பேசலா
ஓகே ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ம்